தோழி ஆ பேசலாமா தோழி தூலி அது உங்களுக்கு வந்துதா தோழி
சொல்லுங் தோழி
அதுக் அது கேளு கேட்டதுங்ளா
ஆ பேசுங்க தோழி இல்ல தோழி எனக் அது சமிட் ஆகல கனெக்ட்டிங்னு சுத்திட்டே தா இருக்கு தோழி
அப்டிங்ளா என்ன கதனு தெரியல அ இப்போ தோழி உங்களுடைய கணவர் வந்து இப்ப உங்ளுக்கு எதுனா உங்ளுக்கு அதாவது சர்ப்ரைஸ் குடுப்பாங்களிய அந்த மாரி எதுவு குடுத்துருக்காங்ளா தோழி
அது மாரிலா எ லைஃப்ல எதுவுமே நடந்ததே இல்ல தோழி எதோ வாழ்க்க போய்ட்ருக்கு தோழி பிடித்தது பிடிக்காததுமா போய்ட்டுருக்கு தோழி எனக்கு அந்த மாரி சந்தோஷனா எனக்கு எதுமே இருந்ததில்ல தோழி
என்ன தோழி இப்டி சொல்ட்டிங்க பொசுக்குனு
ஆமா தோழி ஏ பொறந்தோனே தெரியாம ஏ வாழ்றோனே தெரியாம எ கொழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க தோழி
உண்மையா வந்து நம்மளொடைய ஆனா நீங்க இப் இப்ப கல்யாண பண்ணி எத்தன வருஷ இருக்கு தோழி
எ பையனுக்கு பதினேழு வயசு ஆக போது தோழி பதினா பதினெட்டு வருஷோ ஆக போது தோழி கல்யாண பண்ணி
ஓ கல்யாண பண்ணி பதினெட்டு வருஷ ஆகுது ஆனா பதினெட்டு வருஷமுமே பதினெட்டு வர்ஷத்துலயுமே வந்து உங்களுக்கு அந்த மாரி எதுவு ஒரு ஆ அது செய்ல பண்ணதில்லன் சொல்றிங்ளா
அதிசயன் பாத்தீங்ன்னா நாங்க எடோ வாங்கி வீடு கட்ணோ தோழி அதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் பாவொ அந்தலா எங்க மேல பாசல்லா உண்டுதா ஆனா எங்க என்ன சந்தோஷமா வச்சுக்க தெரியாது அவருக்கு சந்தோஷமா என் கூட பேச தெரியாது என் கூட பழக தெரியாது அவருக்கு
அப்டியே எல்லா ஆண்களுக்குமே அந்த ஒரு ஒரு பிரச்சன இருக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது வீட்டுக்குள்ள தா உக்காந்துருப்போ ஆனா அவுங்ளுடைய தோழர்களுக்கு கால் பண்ணி பேசிட்ருப்பாங்க வீட்டுக்குள்ளே தா இருப்போ
ம்
ஆ அது வந்து எல்லா ஆண்களுக்குமே இருக்கு சிஸ்டர் அத விட பாத்திங்க அப்டின்னாக்க ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்கள வந்து எ கணவர் வந்து திடீர் திடீர்னு பண்ணுவாங்க ஆனா அது நா எனக்கு குடுக்குற ஒரு இன்ப அதிர்ச்சினு நெனசிட்டு வருவாங்க ஆனா எனக்கது பேரதிர்ச்சியா இருக்கு சில விஷயங்கல்லா பண்ணுபோது அதுல இன்பமா இருக்காது எனக்கு இப்ப நம்ப நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வரான்டினாக்க ஒன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவுங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்கன்னாக்க அது நம்ம வந்து சாப்டலா அவுங்க வாங்கி வர சாப்பாட நம்ம சாப்டலா நா சாப்ட்டே முடுச்சுருப்பே அவுங்க சாப்பாடு வாங்கிகிட்டு ஒம்பது ஒம்பதரைக்கு வருவாங்கன்னு டயத்துக்கு நம்ம என்னா பண்றது சொல்லுங்க
ஆமா
அதல்லா வந்து கேட்டாக்க ஒனக்கு நா சப்ரைஸ் குடுக்க வான்டுவந்தேபாங்க
ஆ இது வந்து நீ முன்னாடியே சொல்லி வய்க்கணு நம்ம அப்பதான வேற சாப்பாடு செய்யாம இருக்கலா வீட் பண்லா இல்லனா முன்னாடியே வாங்கி குடுக்கணு
ஆமா அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க சொல்லி ஒரு சில விஷ்யங்கள்லா இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல இப்ப படத்துக்கு போகணு இப்ப எடேல வந்தாங்க ஒரு படத்துக்கு போனோ படத்துக்கு போய் அதா அந்த படோ வந்து இதுலயே வந்துருச்சா அதாவது ஒம் நம்மளுடைய ஹாட்ஸ்டார்லயே வந்துருச்சா அத நாங்க டிக்கெட் போட்டு போய் பாத்துருக்கோ தோழி
ம்
இதல்லாம் நா எனக்கு நேத்து பேசுன ஒரு தோழிதா எனக்கு சொன்னாங்க இது மாரி அந்த படம்லா வந்துருச்சு அவ இந்த மாரி அது ஒம் அதுதா என்ன செய்யணுனு தெரியாம அது மாரி செஞ்சுக்கற்றது இதல்லா
ஆமா தோழி
ஆமாந் தோழி காலை உணவல்லா ரெடி ஆயிட்டா உங்ளுக்கு
காலை உணவல்லா இனிமேல் தயார் பண்ணனு தோழி
இது ஒண்ணு செய்யல
ஆ சப்பாத்தி குருமா ரெடி பண்ணணு தோழி
ம் மாவு இட்லிக்கு இப்பதா ஊற வச்சிருக்கே இனிமேல் அரைக்கணு இன்னக்கி நா நேத்து
தோழி உங்களுக்கு நா ஒரு சின்ன ஐடியா சொல்லவா நீங்க ப பாத்தீங்கன்னா நைட்டு ஊற வச்சு நைட்டு தூங்க போம் போது ஒரு பத்து மணியோ பத்து மணி போல எல்லா தூங்குவீங்க இல்லயா அப்ப வந்து உளுந்து அரிசீல்லா ஊற வச்சுட்டு படுத்தீங்கன்ன காலேல எந்துருச்சு வாச தெளிச்சிட்டு வந்த உடனே மா வரைச்சு வச்சுட்டீங்க வச்சுக்கங்ளே வேல பாத்துட்டே டீ போட்டுக்கிட்டே வேல பாத்துட்டே மா வரச்சு வச்சுட்டோனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அ அந்த சுமையா தெரியாது பெரிய சுமையா தெரியாது கரண்ட் பிரச்சனையு இருக்கு சம்டைம் கரண்ட்டு பிரச்சன இருக்கு அந்த பிரச்சனேல மாவு ஓடிட்டுமே கரண்ட்டு ஆஃப் ஆகு அந்த மாரி பிரச் சனேலா இருக்காது ஏனா கால நேரத்துல அவ்வளவு அதிகமா கரண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க இப்ப திடீர்னு நம்மளுக்கு வந்து மெயின்டனன்ஸ் இருக்கு அது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது திடீர்னு மென்ட்ரன்ஸ் ஆய்டு மா ஊர வச்சது அரைக்க முடியாம போய்டு அதனால நாம்ப இது மாரி பண்ணிட்டோம்னா காலேல எந்துருச்சு மாவரைக்கணு அப்டினா ஒரு அர மண் நேரோ முன்னாடியே எந்திருச்சுட்டு பண்ணிட்டோ அப்டினா மதியோ எந்திரிக்கணுன்றது இல்ல நம்ம எந்திரிக்க போது கூட மாவரச்சு கரச்சு வச்சுட்டோம்னா அந்த வேல வந்து சும்மா நம்மளுக்கு தெரியாது வேலையோட வேலையாவே போய்டு காலேல டீ போடும் போதே மாவரச்சர்லா இல்லேனா உளுந்து ஒரு அர மண் நேரோ இருவது நிமிஷோ அர மண் நேரோ ஓடு இன்னு ஒரு அர அரிசி வந்து ஒரு கா மண் நேரோ ஓடு ஒரு அர மண் நேரோ முக்கா மண் நேரோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டி தனியா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியோ இல்ல பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இன்னக்கு வேற மின்தடை சொல்லிருக்காங்க நா எப்பய்வுமே அப்டிதா தோழி பண்ணுவே நா எ காலேல ஒரு மூணு மணிக்கு எந்துருச்சு அரிசியல்லா எடுத்து வச்சுட்டு படுத்துருவே காலேல மூனு எழுந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டு திரும்ப பருத்துருவே அரிசிய ஊற வச்சுட்டு அப்ப நம்ம கால செஞ்சு வாசல்லா கூட்டிட்டு நம்ம டீ போட போறோன்னாக்கா அந்த டைத்துல போட்டுட்டம்னா அது பாட்டக்கு ஓடு இல்ல கால டிஃபன் செஞ் பாத்தா அது பாட்டுக்கு ஓடிட்ருக்கு நா அத அப்டியே அன்விச்சற எனக்கு ஒரு பெரிய வேலையாவே இருக்காது நேத்து ரொம்ப எனக்கு ஒடம்பு சுத்தமா விடுது தலைய வலிக்கு தம்பியோடஸ் என்னாலா ஒக்காந்து பேசற பேச நேரத்துலே படுத்துட்ட நா போய்ட்டு முன்கூட்டியே படுத்துட்டே ஒரு ஒன் வீக் ஒரு பத்து பத்தரைக்கெல்லாமே படுத்துட்டே இப்போ ரொம்ப தலைய வலிக்கிதுங்க அதிக ஃபோ ன் யூஸ் பண்றதுனால தலைய வலிக்கிதா என்னான்றது தெரியல
ஆமா தோழி அந்த ஹீட்டால இருக்கு தோழி ஹீட்டால கூட இருக்கலா வெயில் அதிகமா இருக்கு தோழி வர வர எம்பையனுக்கு பாத் தீங்னா திடீர்னு நேத்தி ஃபீவர் ஆய்ட்டு முந்தா நேத்து ஈவ்னிங் தா ஃபீவரா இருக்ம்மா டேப்லெட் குடுன்னு கேட்டா மருந்து மாத்தர குடுத்தே மாத்தர குடுத்தே அப்றோ ஃபீவர் கொறையவே இல்ல அவனுக்கு சேரின் சொல்லிட்டு நேத்து டாக்டர்ட்ட அழச்சிட்டுபோனோ நேத்து டாக்டர்ட்ட அழச்சிட்டு போனோ பாத்தீங்கன்னா அப்றோ ஊசி போட்டு மருந்து குடுத்தாங்க எனக்கு ஒரு பயோ ஒரு சின்ன பயோ இருக்கு என்னன்னா அவ அந்த வயித்த வலி அப் பப்ப எனக்கு அந்த வயித்து வலி இருக்கும்மா அப்டின் சொல்லிட்ருக்கா அது போயி அந்த குடல் சம்மந்தப்பட்ட டாக்டர போய் பாத்துட்டு வந்தா தா எனக் கொஞ்சோ மன திருப்தியா இருக்கு தோழி அழச்சிட்டு போனு தம்பிய மொதல்ல போய் செக் பண்ணிட்டு வர்ணு எனக்கு அப் திடீர்னு இந்த வயில் நேரத்துல போய் ஃபீவர் அப்டின்னா எனக்கு ஒரே இதா இருந்துச்சி தோழி ரொம்ப திடீர்னு பயோ வந்துட்டு எனக்கு மழ நேரமா இருந்தா பரவால்ல சளியா இருந்துச்சின்னா வரு ஆ இப்போ திடீர்னு ஃபீவர் வருதே அப்டின் சொல்ட்டு அவ சோந்து சோந்து படுக்க மாட்டா அ எதா இர்ந்தாலு சமாளிப்பா அவ கொஞ்சோ ஒரு அழுத்தமான ஆளு அழுத்தமான ஆள்னா அவ வந்து சின்ன பிரச்சனையெல்லா அம்மா என்ட்ட சொல்ல மாட்டா சும்மா சின்ன தலவலி, கால்வலி, கைவலி அதெல்லா என்ட்ட சொல்ல மாட்டா ரொம்ப முடியாம பட்சத்துக்கு தா எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கும்மா என்க்கு டேப்லெட்டு குடு அப்டின் கேட்டா சேரின்னு குடுத்தே நேத்தி பாத்தா நேத்தி ஒரு திடீர்னு ஒரு டாக்டர் செலவாய்டுச்சி
இந் வெயில்ல வந்து ஆனா நெறைய பேருக்கு ஜொரோ வருது தோழி ஓ ஓ ஜொரோ வருதுன்னா இப்ப வர ஈவினிங் நேரத்துல வ அதாவ்து ஜொரோ வந்து நமக்கு ம் பொழுதுக்கு ஜொரோ இருந்தா கூட நம்மோ ஒன்னும் பண்ணாது அது விட்டு விட்டு வருதுன் சொல்லுவாங்கில்லயா இந்த அ இ ஈவ்னிங் நேர நைட் நேரத்துல மட்டு ஜொரோ வருது பாருங்க அது வந்து எதோ வைரஸ் காய்ச்சல்ன்னு சொல்றாங்க நீங்க அந்த மாரி இதைய பாத்துட்டு செக் பண்ணி நீங்க போய் ஊசிப் போடுங்க இத ஒரு நார்மலா ஒரு ட்ரிப்ஸ்ஸு போட்டு வுடுங்க பிள்ளைங்கள பிள்ளைங் சோந்திரு சோர்வா இருக்கறாங்க அப்டின்னா ஒரு ட்ரிப்ஸ்ஸு போட்டு வுடுங்
ம் இப்ப பரவாயில்ல தோழி நேத்தி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு டேப்லெட் எடுத் எட்த்துக்கிட்டா ஒரு மூணு வேள இப்ப கொஞ்சோ பரவால்ல இப்ப கொஞ்சோ ஜொரோ கொறஞ்சிருக்கு இருந்தாலு எனக் அந்த குடல் சம்மந்தப்பட்ட டாக்டர போய் பாத்தா தா மனசு கொஞ்சோ திருப்தியா இருக்கு நா பாத்துட்டு வர்லா பாத்துட்டு வர்ணு நானு கேக்கணு ச்சே கேட்டுட்டு போய்ட்டு வரணு
ஆமா தோழி
அ வலி அவ கரெக்ட்டாவு சொல்ல மாட்றா கரெக்ட்டாவு சொல்ல தெரியில அவனுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு எனக்கு எப்பவாது வலிக்கும்மா லைட் லைட்டா வலிக்கு எப்பவாவது அப்டின் சொல்றா திடீர்னு பாத்தா எனக்கு வலி இல்லம்மா அப்டின் சொல்றா அ எனக்கு வலிக்காதுமா அதெல்லா எனக்கு ஒண்ணும் செய்யலமா அப்டின்னு சொல் றான் ஆ அதுல வந்து எனக்கு கொஞ்ஜோ ஒரு இது இருக்கு ஒரு சின்ன பயோம் ஒண்ணு இருக்கு எனக்கு பாத்தீங்கனா என்னாப் பயோம் அப்டினா எங்க வீட்ல ந்து மூணாவது வீட்ல ஒரு பொண்ணு திருமணமாகி ஒன்னரை வருஷத்துல எறந்து போய் ட்டு திடீர்னு என்னன்னு கேட்ட அந்த பொண்ணுக்கு ஸ்டோமக் கேன்சராம் ஆமா ஸ்டொமக் கேன்சர் இருந்துருக்கு ஸ்டெமக் கேன்சர் இருந்து எறந்து போறது பாத்தீங்கனா அந்த ரொம்ப கஷ்டோ ஹாஸ்பிடல்ல போயி ரொம்ப தங்கி பொண்ணுப் பட்ட கஷ்டோ இருக்கே அம்மா ரொம்ப சிறிய வயசு பொண்ணுதா அது பாத்தீங்கன்னா இருவத்தி ரெண்டு இருவத்தி மூணு வயசு பெண்ணுதா அது
ஓ ரொம்ப சின்ன பெண்ணாங்க எப்டி அது தெரியாம இருந்தது தோழி
ஆமா வயித்துல வந்து இந்த மாரி பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கு தெரியாமே அல்சர் அல்சர் அப்டின்னு சொல்லிட்டு ந்திருக்கு பாத்தீங்கனா ஒல்லியா இருக்குன் அப்டியே ஒட்டட குச்சி மாரி ரொம்ப அப்டியே ஒல்லியா இருக்கும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒன்றர வருஷத்துல இங்க வந்து எறந்து போயிடுச்சு
ஓ ப ஆனா எப்டியா இருந்தாலு தோழி கொஞ்சம் வலி இருக்குன்ல நமக்கு அந்த வந்து வயித்துல எது வலி இருக்குமா இருக்காதா
ஆ இருக்குதா செய்யும் அது எப்டி அவங்க கையாண்டாங்க என்னங்கிறது இப்பயுமே ஒரு தெரியாத ஒரு விஷயமாதா இருக்கு பாத்திங்கனா அவங்க மாமியார்லான் கூட கேட்டுயிருக்கலா இல்லனா அம்மா கெடையாது அந்த பொண்ணுக்கு அப் ப்பா மட்டும்தான் அம்மா கெடையா அதே அக்கால்லா இருக்காங்க போல இருக்கு அ அக்கா ஒன்னு அண்ண ஒண்ணு போல இருக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கனா திடீர்னு எறந்து போயிட்டு ஹாஸ்பிடல்ல போய் அட்மிஷன் போட்டு ஒரு பதினஞ்சு நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா அந்த வேதனை எல்லாம் இருக்கவே கூடாது நம்ம உடம்ப ஆரோக்கியம் தா நம்மளுக் முக்கியம் பாத்தீங்கன்னா அ பாத்தீங்கன்னா தோழி நீங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா நேத்தி எனக்கு நடந்துட்டு என்னன்னு கேட்டீங்கனா நேத்தி மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன் தம்பி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அழச்சிட்டு வர வழியில மாம்பழம் வாங்கிட்டு வந்த தோழி மாம்பழம் வாங்கிட்டு வந்து ட்டு அத தண்ணியில போட்டுட்டேன் மாம்பழமு திராட்சை வாங்கிட்டு வந்தே ரெண்டுமே சேர்த்து தண்ணில போட்டுட்டேன் தண்ணில போட்டதுக்கு அப்புறம் நா நா என் பசங்க எல்லாமே சும் அந்த மாம்பழத்த சும்மா கழுவிட்டு தண்ணியிலேயே கழுவிட்டு ஆளுக்கு ஒண்ணொண்னு எடுத்து சாப்ட்டுட்டோம் சாப்ட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில தா கடந்துச்சு அந்த மாம்பழம் மறுபடியும் என் பொண்ண வந்து கடைக்கு அ ட்டு போயிட்டு எடுத்து குடுத்துட்டு வந்து திருப்பி அந்த மாம்பழத்த மா அந்த கி ச்சன் கிட்ட போறன் ஒரே மருந்து நாத்தோ மறுந்து நாத்தன்னா அப்டி ஒரு நெடி ஏறுது அந்த நாத்தோ அ சொல்லுங்க தோழி
இது நம்ம வந்து அடுத்த ஒரு அழைப்புல நம்ம அத பேசுவோ தோழி நமக் கொடுத்த நேரோ வந்து முடிஞ்சிருச்சு நம்ம இது இதயே அடுத் அடுத்த அழைப்புக்கு நம்ம பேசுவோ தோழி
நன்றி தோழி நன்றி தோழி